ஹலோ
டக் சன்
ஹெலோவ் சவுண்ட் ரொம்ப கம்மியா கேக்குது ரொம்ப லோ சவுண்ட்
வந்தா கம்மியாதா கேக்குது ஆமா பரவால்ல
ம்
கொஞ்சோ அமைதியான எடத்துல வந்து பேசு அப்பந்தா கேக்கு
இல்ல இப்போ கேக்குது ப்ளு இப்போ மீ அ மீடியா சவுண்ட்டு இன்க்ரீஸ் பண்ணா கேக்குது
கேக்குதா
ம்
உக்காந்தோ ஓகே இப்போ அந்த இதுக்கு என்ன மேடம் பதில் சொல்றது அ என்னோட இது பாத்துட்தான இர்க்க
என்னது தோ இப்பதா பாக்ற
கனெக்ட்டா
ஒடுங்கா கேட்கவில்லையே ஹெலோ
ஏ கேக்ல பக்கத்துல வெச்சு பேச்னா கேக்குதா
அ இப்ப ஒழுகா கேக்குது
ஹலோ
ஆ இப்ப கேக்குது இப்ப கேக்குது ம் கிவ் மி அ டீடைல் ரிப்ளே ஃபார் த நோட்டீஸா
ன் தெரிதல்ல
ம்
அடிக் கூடாது அப்டியே வாசிச்சா பிரச்சன ஆயிரு
ம்
என்ன பண்ணிட்ருக்க
ரெக்லான் பாக்லான் நெனச்சே
ம் செரி அதுக்கு என்னோட ஸ்கிரீன் மாத்தாத
அதுதா பழக்க தோஷ வன்ச்சி அயோ ம் நா ஏ ஸ்கிரீனுக்கு போறே நாவீன் நீரில் குடுத்துருந்தீங்கல்ல
இதுல இது என்னடு ஆமா அது எல்லாமே அனுப்பிருக்கே எனக்கு எதாவ் ஒருத்தருக்காவது ரெடி பண்ணி குடு அவுங்க அன்னைக்கே கேக்கா கால் பண்ண பண்ணிட்டு என்ன ஆச்சி ஏ இன்னு வர்ல அப்டின் கேட்டர் ந்தாரு அ நாள்ரைக்கு ஃபஸ்ட்டு கால்ப் பண்றாடுங்க யோ அதுக்குள்ளே நேத் த்து குடுத்துட்டே இன்னு வேற எது குடுக்றே குடுக்றே அப்டின்
இல்ல அவுங்களத்த வேலையத் தவர நமக்கு வேற வேல யே இல்லாத மாரியே பண்றாய்ங்க ம்
நா ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் போது கால் பண்ணாரு வண்டி ஒட்றே சார் நா அப்றமா கால் பண்றே ஒரு ஃபோர் தேர்ட்டிக்கு கால்ப் பண்றேன்னுதா சொன்னே கரெக்டா அந்த டைம்க்கு நா பக் பக்கத்துல ஒரு பேக்கரில நின்னனா ஸார்ப் இப்ப போர் தேட்டிக்கு அவரு கால் பண்றாரு ஐயோ யாருடா நீங்க அப்டின்றா மாரி நா பண்றனே இல்லியோ நீங்க நல்லா பண்றிங்க அப்டின்ற மாரி இருந்தது இதுக்கு இப்டி சேஸ் பண்றீங்க என்ன ஃபீஸ் குடுத்து ஃபேஷன்க்கு ஓகேனுட்டாங்க அதனால செரி டக்கு டக்குனு ஃபைல் பண்ணி பீஸ் வாங்க வேண்டியது தா அப்டின்னு நெனச்சிகிட்டே ஆனா டெக்லானுக்கு ரெண்டாயிரோ ரெண்டாயிரத்த தைநூறு மூவாயிரோ அந்த மாரி பட்டுமா
ம் மொத்ததுல என்னல்லா அவுங்க கொட்டேஷன் அவுங்க என்ன அனுப்பு னங்க அனுப்புங்க பினான் அவரு பினான்ஸ்ல இருந்து பேசினாருனீங்கல்லா நீங்கல்ல நீங்க கூட
இல்ல நா இது நார்மல் ஐ டி ஃபைல் லிங்க் தா குடுத்தே அதுக்கு அவர் இன்னு பதில் சொல்லல அது எப்டி சொல்லுவாங்க புக் போட்டுவோல இல்ல
ம் ம் அதிகமாவே போடுங்க கம்மி பேசி வேணா கம்மி பண்ணிக்கலா
குடுக்கணு ம் பாத்துக்கலா ஆமா லைக் அவுங்க வேணும்னா கேட்ட இதுல நா வந்து நாலாயிரோ
ம் நம்
இப்ப ஆறுனல்ல அத அதுட்டு இந்த டிஸ்கவுண்ட் இப்பவு இருக்குமா எப்பவுமே இருக்குமா அப்டின்னாரு செரி இது மாத்த மாட்ட சார் அப்டின்ட்டுருக்கே அதே மாரி இப்ப ஜாவத் பைக் சொன்னாேரு கேன டூவா கேட்டிருக்காரு
யார் கேட்டிருக்காங்க
இந்த விஷோர்ன்றது யாரு அந்த இவரு தானே அந்த ஆசிஃப் வழியா வந்தவரா அதா ஆசிஃப் ஆசிஃப் அ
ஆமா
அந்த விஷால் குப்த்தா வரேன்னு சொல்லியிருந்தார் இல்ல அவரு எப்ப வருவாரு அவ யாரு அந்த ஐ ஒ மேனேஜர் கேக்குறே
இந்தா பண்ணிட்டு தா இருக்காரு அவரு ஒர்க் நடந்துட்டு தா இருக்கு ஒரு பிரைவேட் லிமிடெட்க்கு அவருக்கு கோட் குடுத்து இருக்கே அவர்கிட்ட தா நம்ம
அவரு வரேன்னாறுயில்ல இல்லியா
ம்
அவரு வரே
எங்க வரேன்னாரு ஆமா ப்ரிடே வந்தாலு வருவாரு ஆக்சுவலா மீட்டிங் ஷெட்யூல் பண்றத்துக்கே தனியா கேலண்டர்ல எல்லா யூஸ் பண்ணலு போல ம் சோ அப்டி இருக்கு இதுல பேசாம ஷெட்யூல் பண்ணி வெச்சிரனு சொல்ற எதோ ஒண்ணு மறந்த வந்தேன்னா ஆக்சுவலா அவரு சாட்டர்டே சண்டே தா வருவாரு ஃப்ரைடே வருவாரான்னு தெரில ஏன்னா அவரு பேங்க்ல வேல பாக்கிறாரா அதனால வருவாரான்றது டவுட்டு தா கேளண்டிக்கு இருக்கா ஆல்வேஸ் ஃப்ரீ பாத்துக்கோ
ம்
ஒன் ஈவெண்ட் டைப் கனெக்ட் ஒன் கேலண்டர் கஸ்டமைஸ் ஓகே இந்த மாரிலா ப்ராப்ளம் ஆ இருக்கு ஆனா வந்து மத்த சார்ஜஸ் போனா போனா நமக் இத வேற காணும பதில் சொல்ல மாட்டுக்கு
பண்ணிட்டு
ம்
ரெஸ்பான்ஸ் அவுட் ஸ்டாண்டிங் த மினரல் இருக்கான்னு பாப்போமா பெண்டிங் பேமெண்டா டிமாண்ட் இருக்கு
முடிஸ்ட்டே எல்லா
ஏதோ டிமாண்ட் இருக்குங்க இவருக்கு மணிகண்டன் அசஸ் மீடியா ட்வென்டி ஒன் அவ மணிகண்டன் ஆமா ஆமா
மணிகண்டனா மனை பாத்தாரு
ஆமா அவர்தா அவர்தா
ச அந்த மாரி
அவுட்ஸ்டாண்டிங் டிமாண்ட் அமௌண்ட் டூ நைன் டூ எயிட் ஜீரோ அக்ரூட் இன்ட்ரெஸ்ட் நைன்டீன் தௌசண்ட் பெண் ரெஸ்ட்மோட் சப்மிட்டட் டேட் ஆஃப் சர்வீஸ் ஆஃப் நோட்டீஸ் பெண்டிங் பேமெண்ட் ரெஸ்பான்ஸ் சப்மிட் பண்ணதுக்கப்புற பெண்டிங் பேமெண்டுனு சொல்லுது ரீசப்மிட் ரெஸ்பான்ஸு
ம்
மொதல்ல என்னன்னு பாப்போ ‌டவுன்லோட்
ஆக்ச்சுவலா ஒரு கிளைண்டுக்கு இவர் கேட்ருந்தாரு பஷீர்னு சொல்ட்டு ஒரு கிளைன்ட் கேட்ருந்தாருஆனா அப்புற இன்னைக்கு ரெண்டு சி ஏ பேப்
ம்
பாத்தே ஜெனி னிசான்ற சேம் டேய் பாத்த ஆமா இன்னொருத்தங்கிட்ட ஒரு பதினஞ்சு இருக்குன்னாங்க ஆ லைக் அரவுண்ட் ஜெனிஃபரு பதினஞ்சு இருக்குன்ருக்காங்க சோ அந்த ப
ம் ம் ஓகே
இங்க நம்ம யூஸ் பண்ணிக்கலா ம் இவரு ஆ ஆனா யாருக்குமே அந்த சீரியஸ்னஸ் புரிய மாட் வருவது அதெல்லா பாத்து பண்ணிக்கலா யோவ் இந்த தொண்ணூத்தொம்போது கேஸ்க்கு மேல போன வர்ஷமே பண்ண இந்த வர்ஷ வந்த நூத்தி இருவது கேஸ்க்கு மேல இருக்கு சார் அப்டின்னா ஆ புரிஞ்சுக்கது அதெல்லா நமக்கு கம்மியாதா சார் இருக்கு உங்களுக்கு கம்மியா இருக்கு சார் எனக்கு உங்கள மாரி பத்து பேர் இருக்காங்க ஆ எம் எனக்கு ஏ வர நா மத்த கேசஸ் லா பாக்கனு அதனால தர்ட்டிக்கே கீழே பண்றதா இல்லையா அப்டின்ற மாரி சொல்லிருக்கே
ம்
அதனால
இது எப்டி
என்ன சொல்ற ‌நானு
பாஸ்வேர்டு என்ன வரு நோட்டீஸ் ஓப்பன் பண்றதுக்கு
ஆ அவரு பேன் நம்பரு ஸ்மால்ல போட்டும் டேட் ஆஃப் பர்த் போட்ணு அதா அவர் டேட்டாஃப் பர்த் சொன்னா ம்
ம் அய்யோ கடவுளே குரு சோதனடா
ஈஜட் ஜே பி எம் எய்ட் ஒன் எய்ட் த்ரீ ஜீயா மொதல்ல போய் பாப்போ புரொஃபைல்ல போட்டு வெப்போ
நைட்டு இப்ப ஆலு பொரட்டா எத்தன சாப்ட்ட
ரெண்டு ரெண்டு ஏ நறையா சாப்ட்டிருப்பே நென்ச்சி அம்மாவு ரெண்டு சாப் ட்டாங்க மொத்தோ ஆறு செஞ்சுட்டே
அப்டி சாப்ட்ருவே இப்டி சாப்ட்ருவேன் சொன்னீல ஆ மீதி ரெண்டு என்ன பண்ண தூர போட்டியா
ஃபிரிஜ்ஜில வச்சு நாளைக்கால்லே சாப்டுவே வெளி சப்பாத்தி நார்மல் சப் பாத்தீனா நல்லா
பண்றது வந்து என்னோட பர்ஸ்னல் ஃபோட்டோஸ் எல்லா ஒக்காந்து அப்லோட் பண்ணிட்ருக்குமா நா அய்யய்யோ வேற கேட்டா
எதுல டீமேட் சேக்குற அசோசிட்ஸ்லயா
நம்ம ஆமா கேமரா பேக்கப்
போட்டுக்கோ பேனமட்டும் போட்டுக்க வேண்டியது தான் இல்ல ஆலம்பு இல்ல குச்சி
ஒனக்கு குடிக்கணு அவ்ளோ தானே இல்ல அண்ணாந்து குடிக்க கூடாது அ ஆ கூடாதுன்ட்டு
கொடும படுத்துறா மைலாட்
கொடும படுத்திருக்காரு வீ காமாட்சிய இந்த கொடுமைல்லா இருக்கக்கூடாதுன்னா
ம் என்னது
கொடும கொடுமன்னு கோயிலுக்கு போனா அங்க ஒரு கொடும அவுத்து போட்டு ஆடுதா இந்த கொடுமலா
யாரு உ நீங்களா என் நீங்களு வந்து எதாவ்து எனக்கு நல்லதுன்னா நீங்க அது பண்ணனு சொல்லி கம்பெல் தா பண்ணுவீங்க நல்லதுஷ்யங்கள நல்ல விஷ்யங்கள் தப்பு சொல்ல முடியாதுல்லமா
ஓகே ஓ
ம் டேட் ஆஃப் பர்த் என்ன இவ்ருக்கு
ப்ரொஃபைல்
ஆ
ப்ரொஃபைல்ல தா பா
கேக்கவில்லை
சுத்துது ஸ்லோவாருக்கு ரொம்ப ஸ்லோவாருக்கு எய்ட்டி த்ரீ தெரியுங்க தெரியுங்க தெரியுங்க
ஒங்ளுக்கு தெரியுங்க எனக்கு தெரியு ம் போடுங்க ஃபார்ம் சிக்ஸ்டீன்ல குடு ஐ டி ல சம் படிக்கிலியா எம் சி ல தா படிச்சது ஆனா ஐ டி ஐ டி ப்சைட்டு சும்மாவே தாங்காது இதுல வேற இந்த பொதுவா க்டியு பழைய ஏக்டியு சே த்தானுகள்ல கொஞ்ச டவுன் ஆயிர்ச்சு. ம் ம்.
செரிதா.